ஓ வணக்
எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கேன் வீட்ல எல்லாரும் எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க ஒங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
எங்க வீட்லயு எல்லாரு நல்லாருக்காங்க சாப்டீங்ளா
சாப்டே சாப்டே நீங்க சாப்டீங்ளா
ம் அப்டியே என்ன சாப்டீங்க
நானா நா வெஜ் பிரியாணி சாப்டேன்
ம் ம் சேரி சரி நா வந்து மீன் கொழும்பு மீன்
மீன் கொழம்பா கே ஓகே நல்ல வெயிட்டா சாப் கட்டிங் பண்ணி
ஐயோ மீன் கொழும்புல என்னாங்க வெயிட்டா இருக்கு
மீன் கொழம்புனாலே வெயிட்டு தான
அப்டியா உங்களுக் புடிக்கும்மா அப்பனா மீனு
ஆமா மீன் யாருக்குமே புடிக்காம இருக்கும்
நெறைய பேருக்கு புடிக்காம இருக்கே ஆமா என்னு எங் ஏ எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்ல நிறைய பேருக்கு மீனு இறா அதெல்லா புடிக்காமே இருக்கு
ஓ
ம்
ஓகே ஓகே நீங்க என்ன பண்றீங்க
நா என்ன பண்றேன்னா வீட்ல சும்மாதான் இருக்கேன் இப்பதான் எனக்கு கொழந்தை பொறந்துருக் நா ஹவுஸ் ஒய்ஃப் தான்
பரவால பரவால
இப்போ தா கொழந்த பொறந்து இருக்கு ரெண்டு மாசம் ஆகுத பொண்ணு
நேம்லா வச்சிட்டீங்களா
ஆ விச்சாச்சி
நேம் என்ன சொல்ல கூடாதுன்னு பாக்குறீங்களா இப்ப
ம் சொல்ல பாப்பா பேருதானே
ஆ ஓகே புரில
அஃப்ரா ஃபாத்திமா
ஓகே அப்
ம்
உங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாங்களா இல்ல பிசினஸ் பண்றாங்க
ஆ என்னோட ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாரு இப்பதா ஒரு பிசினஸ் பண்ணலானு ஐடியா இத்துருக்காரு ஓகே பண்ணல நம்மளு அப்படின்னு
ஓ இப்பதா பிசினஸ் ஐடியா கொஞ்சோ வந்துருக்குன்னு சொல்றீங்களா
ஆமா ஆமா இப்பதா அது ஸ்டெப்புஎடுத்திருக்காங்க இன்னு ஸ்டர்ட்டுபண்ணால இப்பதா ஸ்டெப் ஃபர்ஸ்டு ஸ்டெப் எடுத்திருக்காங்க
எனி என்ன பிசினஸ்
தா ட்ரெஸ் தா இப்போ ஷர்ட்டு டி செஷர்ட்டு அந்த மாரி ஏன்னா அவங்க அவங்க அந்த ஃபீல்ஸ்ல தா இருக்காங்க இப்ப நம்மளுக்கு என்ன ஃபீல்டு தெரியுதோ அ அது பண்ணாதானே நம்ம ஆ அதலா தா அவங்க எப்பத்துலந்தா அந்த ஃபீல்டலயே இருக்காங்க அதனாலே சரி அது நம்லே பண்ணி பார்கலா சும்மா வீட்லயே பண்ணி பாக்கலா கொஞ்சம் பிக்கப் ஆனா
சாப்படுற மாரி ஆ ஓகே ஓகே ஓகே
ம் நீங்க என்ன பண்றீங்க
நா வந்து காலேஜ் முடிச்சுட்டு வீட்லதா இருக்கே
ம் இன்னு ஏதோ வேலைக்குஎல்லா போலாயா
இல்ல இந்த இயர் தா காலேஜு முடிச்சே
அப்படியா இப்ப மேலும் படிக்கணு நீ இப்படினா எப்படி
ஆமமா நெக்ஸ்டு டிகிரி வந்து கரஸ்சுல போட்டு அப்புறோ ஒர்க் போலானு ஒரு பிளான்
சேரியங்க அப்ப படிப்பு எல்லா முடிச்சிதா மேரேஜா
ஆமா ஆமா
சேரி சேரி உங்க கூட பொறந்தாவங்க எத்தன அதேதா
நானு எ தங்கச்சி மட்டும்தா அம்மா அப்பா இருக்காங்க
ஆ ஓகே ஓகே என்ன கேட்டுவந்தீங்க நீங்க
ஆ நீங்க காலேஜ் என்ன பண்ணிங் கேட்ட
நா வந்து காலேஜ் முடிக்கல பிளஸ்டுமட்டும்தா அதுக் அப்புறோ எங்க வீட்டுல வந்து என்னா பொம்பளபசங்க அதிகமா படிக்க கூடாது
ஓ இன்னுமு அந்த மாரி இருக்கா இன்னுமு
கண்டிப்பா எங்க வீட்டுல அப்படிதா ஏனா நாங்க இப்ப கொஞ்சோ இப்படி சொல்றது சொல்லமா இல்லயா தெர்ல முஸ்லீம் இஸ்லாமக்கு இர் இர்
ஆமா தெரியு இல்ல நா என் ஃப்ரெண்டு எல்லா இருக்காங்க முஸ்லீம்ல ஆனா வந்து இப்பல்லா இல்ல அந்த மாரி அப்படிலா இல்ல எல்லாரும் நார்மலா இருக்காங்க கொஞ்சோ ஏஜ் அப்பம தா மேரேஜ் அப்பயே இப்படிதா சொல்லாங்க
எங்க வீட்டு என்ன படிச்சுட்டு போது காலேஜ்ல போகூடாத ஆம்ள பசங்க தா காலேஜ் போணு வீட்லயே இருங்க நீங்க ஆனா வீட்டு வேல செய்யுங்க அதுதா போய் மாமியார் வீட்டுல செய்ய போறீங்க அது கரெக்டா செஞ்சா போதும் சொல்லி அதுலயே எங்க ஃப் என்னோட லைஃப் அதுலயே போயிடுச்சு படிப்ப முடிச் முடிச்சு வீட் ட்டிவேல அப்டியு அப்டி இப்டி கொஞ்சோ பிடிவாதோ பிடிச்சு டெய்லர் கிளாஸ்கு போனே ஒரு ஒன் மந்த் கூட கம்ப்ளீட் ஆகலா அதுக்குள்ள லாக்டவுன் த்தமா போவே முடியல
ஓ நீங்க அந்த செட் ஆ
ஆ அந்த செட்னா எப்படி ஆ ஆ அதனாது லாக்டவுன் நாதா போகவே முடியல
லாக்டவுன் அப்போ நீங்க வந்து ஒரு காலேஜ்ல படிக்கிற மாரி இருந்துருபிங்க
ஆமா ஆமா ஏ ஏஜ்
ஓகே ஓகே அப்போ லைஃப்ல கொஞ்ச என்ஜாய் பண்ணிருக்க மாட்டீங்க போலயே
ஹஸ் ஏ ஆமா ஸ்கூல் லைஃப் தா என்ஜாய் பண்ணே தவிர காலேஜ் லைஃப் லா இல்ல இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோ அதா எங்க வீட்ல ப்ரெண்ட்ஸ் கூட வெளிய அனுப்ப மாட்டாங்க ஸ்கூல் படிக்கும் போது ஏதோ பொய் சொல்லிட் ட்டு தெரியாம போறதுதா
ஓ ஆமா இந்த மாரிதா நிறைய பே
ஆமா ஏன்னா அனுப்ப மாட்டாங்க சொல்லிட்டு போனாலு எங்க வீட்ல சுத்தமா அனுப்ப மாட்டாங்க இப்ப ஸ்கூல் ஆஃப்டர் வே உ நிப்பாங்களே எக்ஸாம் டைம்லலா அந்த டைம்லலா கொஞ்ச சீக்கிரமா போயிடுவோ ஸ்கூலுக்கு இப்போ ஒரு மணிக்கு ஒரு மணிக் வர சொன்னாங்கன்னா நாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு அந்த மாரி போயட்டு எல்லாரும் ஒரு மீட் பண்ணிஃப்ரெண்ட் கூட பார்க்கு தான் அந்த மாதிரி ஸ்கூல் சைடு அந்த அந்த சரௌண்டிங்லயும் எங்கயாச்சும் போவோம்
ஓ ஓகே ஓகே கே நீங்க எங்க சென்னையா
ஆமா ஆமா நா சென்னைதான்
ஓ ஓகே ஓகே இல்ல பார்கு இந்த மாதிரிலல்லாம் சொல்றீங்களா மோஸ்ட்டா சென்னையில இருக்க வேற மாதிரிலாம் போங்க அதுல
ஆ ஆமா நம்ம சென்னைதான் அந்த மாதிரிதான் போவோம் இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு பிளான் பண்ணிட்டு ஒரு நாள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு எல்லாரும் அங்க வந்துடுவோம்
ஓ இல்லல்ல இது வந்து நானே பாத்துருக்கேன் ஏன்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டோட வந்து சேம் தான் அவங்க நிறைய பண்ணுவாங்க ஆனா ஏதாச்சும் ஒண்ணுதான் நடக்கும்
உம் உம் ஆனா எங்க வீட்டுல ரொம்ப ரொம்ப அதிகமா ஸ்டிரிக்ட் இருக்கு எப்படி டெரஸ்ல நிக்க நிற்கக்க கூடாது போய் பால்கனில நிற்க கூடாது
டெரஸ்ல நிற்க கூடாது பால்கனிக்கக் கூடாதா
ஆமா ரொம்ப போய் நிக்க கூடாது இப்போ யாராவது கூட இருந்தா அந்த மாதிரிதான் இருந்துச்சு இருக்கும் எப்படி வந்து லாக்டவுன் கிட்ட இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஒரு இல்ல அவங்களே கொஞ்சம் ஃபிரீடம் கொடுத்தாங்க வீட்டு்ல
ஓகே
ஃபிரீடம் தா இப்போ அண்ணா அண்ணா கூட கூட வெளியே போகூடாதுன்னு சொல்லுவாங்க
ஓ இந்த ஜென்ரேஷன்லா அந்த மாதிரி பண்றாங்களா இல்ல உங்க ஃபேமிலியே இந்த மாதிரி தான்
இப்போ இப்போ நிறைய நியூஸ் லாம் வருது இல்லையா ஆஹ் அதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இப்போ எங்க அக்காக்கு எல்லா மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு நாலு க மூனு கசின் சிஸ் சிஸ்டர் ஒரு கசின் பிரதர் நாங்க வந்து கூட பொறந்த மாரிதா இருக்கு ஒரே வீட்ல தா இருப்போ நா எங்க வீட்ல அந்த மாரி எல்லா இருக்கமாட்டே ஒரே வீட்லே எல்லாருமே தா இருப்போ இப்ப எங்க அக்காங்களுக்குலா மேரேஜ் ஆனதுக்கப் அப்றோ எனக்கு எங்க அண்ணாக்கு எங்கேஜ்மெண்ட் எங்க அண்ணாக்கு வேற பொண்ணோட அந்த மாரி எங்கேஜ் மெண்ட் ஆனதுக்கப்றோ கொஞ்சம் ஃப்ரீடம் விட்டாங்க அப்ப எங்க இஷ்டப்படி எங்கயாச்சு பிளான் பண்ணி பசங்க அக்காவோட ஹஸ்பண்ட் தா இருக்காங்ள அவுங்க கொஞ்சோ பெரியவங்க தானே அவங்கள மதிச்சு எங்கயாச்சு நாங்க பிளான் பண்ணி வெளிய போவோ
ஓ ஓகே ஓகே ம் ம் மோஸ்தா வந்து நைட் நைட் டைம்ல தா வெளிய போவோ
ஆமா ஆமா அந்த நைட் அவுட்ல்லா போணு இப்ப ஒரு மூவிக்கு போறோனா ஈவினிங் டிக்கெட் மாரி புக் பண்ணிடுவோ அது அப்டியே அந்த மூவி முடிச்சுட்டு ஹோட்டல் சாப் ஏன்னா சென்னையில நெறய ஃபுட் கோர்ட் இருக்கு தெரியும்ல ஆ அத ஃபுல்லா நைட்லாதா நல்லா இருக்குதா அது அப்டியே நைட் தா போவோ அந்த மாதிரி கொஞ்சோ ஃப்ரீடம் ஆச்சு டெரஸ்ல நிக்குறது கொஞ்சோ வெளிய போறது ஏன்னா நாங்க இப்போ ஒரு டெய்லர் கடைக்கு டிரெஸ் ஸ்டிச் பண்ண போனா கூட பெரியவங்கள கூட்டிட்டு போங்க வீட் டு பக்கத்துல இருந்தாலும் தனியா அனுப்ப மாட்டாங்க அந்த மாரில்லாம் இருந்தது கொஞ்சோம் பெட்டராச்சி
ஆ
அதுக்கப்றோ இப்போ மேரேஜ் ஆயி எனக்கு இப்பதான் மேரேஜ் ஆயிடுச்சு ஒரு டூ இயர் முன்னாடிதான்
ஓகே
இப்ப எனக்கு மேரேஜாயி என்னோட ஹஸ்பெண்ட் எனக்கு ஃபுல் பிரீடம் ஏன்னா வீட்லய இருந்தா உனக்கு வெய் வெளி உலகம் தெரியாது நீ வெளிய போனா தான் நாளு தெரியும் அதுல்லா அவுங்க கொஞ்ச பேக் போனா இருந்து வெளிய அனுப்புவா என் ஃப்ரண்ட்ஸ் ஸ்கூல் எல்லா தனியா அனுப்பி அனுப்பிருக்காங்க ஃபிரண்ட்ஸ் கூட வெளிய போயிட்டு வா இப்ப எங்க வீட் சிலா டிரஸ் ட்ரெஸ்ஸிங்கா ரொம்ப நீட்ட தான் போணு ஆமா இந்த மாரி ட்ரெஸ் தான் போன்னு இந்த மாரி அதான் அ இப்டி ஜீன் போட கூடாது சுடின் மட்டுந்தான் அந்த மாரி எனக்கு என்னோட ஹஸ்பெண்ட் ஃபுல் ஆப்போசிட்டு கொஞ்சோ ட்ரெடிஷனலாவும் கொஞ்ச ட்ரெண்டிங்காகவும் இருக்கணு அப்டின்னு சொல்லி அந்த மாரி அவுரு உங்க அதுல்லா என் ஏ லைப் கொஞ்ச சேஞ்ச் ஆயிருக்கு
ஓய் ஓகே ஓகே அப்பனா நல்லா இருக்குன்னு சொல்றீங்க மேரேஜ் லைப் கொஞ்சோம்
ஆமா நல்லா இருக்கு நல்லாருக்கு ஹஸ்பெண்ட் கரெக்ட்டா இருந்தா லைஃப் நல்லாருக்கும் எனக் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பொண்ணுக்குமே தா சொல்றே ஏன்னா அத எப்டி சொல்றது அவுங்களே சந்தேகம் புடிச்சிட்டு அவுங்களுக்கே
ஆமா ட்ஸ்ட் இருந்தாத கரெக்டா இருக்கு எல்லா ரிலேஷன்ஷிப்ளையு அது இருந்துந்துச்சுன்னா சண்ட வராது எந்த ப்ராப்ளமு இருக்காது
நானு என் ஹஸ்பண்டு ஃப்ரெண்ட்லியா இருப்போ ஏ அங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் தா இல்ல இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தா ஆனா அரேஞ்ச் மேரேஜ்னா எப்படி ஒரு அலைன்ஸ் கொண்டு வராங்க ஒருத்தங்க பாத்து ம் எனக் சோ அவ்வளவு எனக்கு வந்து வீட்டுல என்ன சொல்றாங்க அந்த மாதிரிதா ம் எனக்கு ஃபர்ஸ்ட மைண்ட் செட்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கட்டு நம்ம பிடிச்சிட்டு அவுங்க புடிக்கலன்னு சொல்லிட்ட நம்பளுக் போ கூடாது எப்பமே என்ன சொல்றீங்க அதால அவுங்க புடிச்சுத அவுங்க வீட்ல எல்லாருக் கு ஓகேனா நா ஓகே சொல்றே அந்த மாரி மைன் எனக்கு பொண்ணு பாக்க வரும்போது கூட நா ரெடி ஆகாம ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமதா இருந்தேனே அவுங்க என்ன சொல்ல போறாங்க ஒரு நா ஆமாமா பஸ்ட் அட்டம்டுலே அவுங்க வந்து பாத்தோடனே ஓகே பண்ணிட்டாங்க சக் மறுநாளே என் என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பச்சிட்டாரு அவ ஆமா என்னன்னா யார் பேச்சு நீங்க கேக்காதிங்க உங்களுக்கு அ அ ஆமா உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கு உங்களுக் கேன்ன புடிச்சிருக்குனா நீங்க ஓகே சொல்லுங்க இந்த வீட்ல சொல்றாங்கன்னு சொல்லி ஓகே சொல்லாதீங்க எனா நம்ப தா வாழப் போறோ நம்ம லைஃப் அப்புறோ வேஸ்ட் ஆயிடு இல்லையா அந்த மாரி அவுங்க டேரக்டா என்கிட்ட கேக் இருக்கு எனக்கு அத அது ரொம்ப புடிச்சிருந்துச்சி ஓகே அப்பிடின் சொல்லி பேச ஆரம்பிச்சோ அ எங்க வீட்ல நா ஓகேவே சொல்ல நாங்க மாப்பிளியு போய் பாக்கல அவுங்க மட்டு என்ன பாத்துடு போய் ஓகே ஆமா அதுகப்புறோ அவுங்க அது அத அப்பிடியே நாங்க பேச லவ் அஃபெக்ஷன் அந்த மாரி ஆயிடிச்சி அப்புறோ டேரக்ட்டா நானே நானே சிஸ் சிறுக்குதில்லா போய் உங்களுகுல்லா புடிகலனா கூட ஓ கேதா எனக்கு எனக்கு புடிசிருக்கு நீங்க மே ஓகே சொல்லிடுங்கவி அப்பிடினு சொல்லிடே
ஓகே கே அதனால ம் ம்
ஏனா எனக்கு எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சி நெறைய கேப்
ஓ அந்த கேப்ல வந்து கொஞ்சோ ஓ டு இயர்ஸ் கேபா இருந்திச்சி அந்தல அந் டூ இயர்ஸ்தா வந்து லவ் பண்ணீங்க
ஆமா அதா வெளிய எங்கயோ போமாடோ அவ எனக்கு மொபைல் கூட எங்க வீட்ல வாங்கி தரல நா என்னோட அம்மா அம் ம்மா மொபைல் தா யூஸ் பண்ணிட்டு இருந்த அவங்கதா எங்கேஜ்மெண்ட்க அப்புறோ எனக்கு மொபைல் வாங்கி குடுதாங்க
ஓ
அப்பிடி ஃபோன்ல பேசறது எங்க வீட்ல வேணானு சொல் மொபைல் யூஸ் பண்ணகூடாது அம்மா ஃபோன்ல ஃபிரெண்ட்ஸ் ஸ் கிட்ட பேசுறது அவ்ளோதா
ஒ ஓகே ஓகே அத வந் செக் பண்ணு வாங்களோ
அதெல்லா செக் பண்ண மாட்டங்க நாங்க தப்ப பண்ணதான நா ங்க பைப்பண்ணு அதெல்லா செக் பண்ண மாட் ட்டாங்க இருந்தாலு அவுங்க இல்ல இல்ல அதெல்லா பண்ணமாட்டாங்க அம்மா ஃபோன்லயே கொஞ்ச பேசுறது ஃப்ரெண்ஸ் கூட அந்த மாரி கான்டெட்ல இருந்தே அப்றொ இவுங்க ஃபோன் வாங்கி குடுத்ததுக்கப் றொந்தா இவுங்க வந்து கொஞ்ச எங்களுக் கு மாரி கொஞ்சொ தூரத்து சொந்தொன் சொல்றாங்கல்ல அந்த மா அந்த மாரி என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலி அன்னால எதாவ்து ஒரு பங்ஷன்ல மீட் பண்ணுவோ அப்ப பாத்துப்போ அந்த மாரிதா
சேர் ஓகே ம் இப்ப கட் பண்ட்டு கால் பண்ணவா டைம்
இப்போதா ஆ ஓகே ஓகே
ம் அப்டியே அங்க லைன் நம்மதுனா